ஹலோ ஸ்லாம்
அலைக்கும் ஸலாம்
அம்மா கால் பண்றேன்ச்சி இப்ப காரியாலருந்து நா வண்டி ஒட்டுத ப த்து நிமிஷொ ஆகும்ல நா பேசிக்கிட்டே வாரேன் சொல்லுச்சு அதா வெயிட் பண்ணி பாத்த கால்லே வரல
பண்ணத் தெர்லையோ என்னமோ
ம் ம் கார்ல உக்காந்துகுட்டு தேவையாவா வரமாட்டாங்க ஒழுங்கா எங்கக்கிட்டயே வாரே நாங்களா
அம்மாக்கு நீ போன் அடிக்கப்ப சொல்லி் குடுவ
ம் இப்போ ப்ரூப் ப்புல இப்ப நா வந்துட்டு உன்னையு சேக்க முடியாது ஏன்னா ஓ நம்பர் ப்ளாக்ல இருக்கு நா எப்டி குரூப்ல சேக்க முடியு அம்மா நம்பர வேனுனா சேக்கலா ஆமா அம்மா நம்பர சேத்து வுட்டுட்டு அம்மா நம்பர்ல இருந்து ஓ நம்பரவேனுனாலு சேக்கலா
ஆ
ஆ அப்டி வேணா
யூ ஆர் ர ப்ரைனி
ம் அம்மா நம்பர வந்துட்டு நா அம்மா வந்தோனேயு சேத்து விட்டுட்டு ஓ நம்பர அம்மா வந்த ஒட்னே சேத்து விட்டுட்டே
ம்
ம்
செரி செரி அதா நெஸ்ட்டு நீ
ஆமா அதா காலேஜ்க்கு வரும்போது சொன்னா ஏ அம்மாட்ட எதோ பெருமையா நம்மோ நம்ம இல்ல நாம் ன்ன என்ன மெழிஞ்சுட்ட அப்டின்னு கேட்டுச்சு அம்மா அதுக் க்கு வந்துட்டு இல்ல இந்த யா சோஸ் சோஷியல் மீடியால வந்ததுல இருந்தே ரொம்ப பிஸி ஆயிட்டே சாப்புட கூட நேரோ இல்ல அ ஒரே ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு அப்புடின்னு சொல்லிட்டு இருந்தா
இன்னு பிவி இப்புடி கேவளமா பேசிக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்குறா
போன்லேயும் இப்புடிதா ஏன்ட்ட நா வந்து மெசேஜ் பண்ணிட்ருந்தா நமக்கு நாந்தா கேட்டே காலேஜு எப்போ அப்பு வரியா நா உங்களுக்கு க்ராஜுவேஷன் இப்போ அப்டின் கேட்டே அப்ப தா ஆமா எனக்கு சேட்டர்டேன்தா சொன்னா நானு ரெண்டுதுக்கு ஒன்னா தா வக்கிறாங்க போல அப்புடின் சொல்லிட்டு யார் ல்லா வரீங்கனு கேட்டுகிட்ருந்தே
ஆ
அப்பறோ ம் சொன்னா இந்த மாதிரி ஆ அவுங்க அம்மா அப்பா அப்பறோ ரிஹானா அப்புடின் சொன்னா சேரி அப்புடினு சொல்ட்டு சொன்னே பா பாப்பா போட்டோ அனுப்பனுமா சேரி அனுப்புறன் சொல்ட்டு நீ என்ன கல்யாண போட்டோவே அனுப்பல அப்டின் கேட்டே
ம்
அப்பறம் ஆ செரி நா அனுப்புறே ஆல்பம் வந்துச்சு வந்ததுக்கு அப்றோ அனுப்புறே செலக்ட் பண்ணி குடுத்திருக்கே அப்புடின்னா
ம்
அப்றோ எதுவு பே சாப்ட்டியானு கேட்டா நா ஆ ஹா இனிமேதா சாப்புட்னுனே ஆமா நீ சாப்ட்டியானு கேட்டே ஏ அய்யய்ய சாப்புட்ல ஆர்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு முடுச்சோன்னே சாப்புட்ணு அப்டி சொன்னா
யார் டா அவன்ட்ட இதெல்லா கேட்டா
ஆனா ஆக்சுவலா அவ பண்றது ஒரு டாக்டர் பண்ற மாரி இல்ல ஒரு வெளம்பரதுக்கு நம்ம வந்துட்டு எப்டி ஒரு பவுடர சேல்ஸ் பண்ணுவோ ஆ ஒரு பவுடர நம்ம எப்டி ஆட்ல பாக்கறோல பான்ஸ் பவ்டர் போட்டீங்கன்னா அப்புடி ஆயிருவீங்க அப்டி ஆய்ருவிங்கன்னு ஓவரு பில்டப் கொடுப்பாங்கல்ல ஒரு பொருளுக்கு அந்த மாதிரி ஓ
உங்களுக்கு சுகர் இருக்கா எப்புடி இருக்குன் நா சொல்ற நா சொல்ற
அப்டி சொல்லி ஒரு வெளம்பரப்படுத்துற மாரி பண்றா அவ கடைய ப்ரொமோட் பண்றா அவ அதுதா பண்ணிட்டுருக்கா
கடைய தா ப்ரொமோட் பண்ற இன்னொன்னு அவளுக்கு ஆள் சேத்துக்கிட்டுருக்கா ரஷீத்யாக்கு வர்றதுக்கு ரஷீதியா நா வந்துட்டு இத்தனமணி டூ இத்தன மணி வாரா போல ஒரு மூணு மண் நேரோ இப்ப வாரலானு தெர்லா ஆனா வர போறேன்ற மாரி நம்பர் போட்ருக்கல்லா
ம் நம்ம அம்மா டைமிங்கு போறா நா நெனச்ச அதா நெனச்ச அந்த டைம் பாத்தோனே நம்ம அம்மா எல்லாமே போவோ அந்த டைமுக்கு
சென்னை போய்ட்டு வந்ததுக் அப்பறமு போய்ட்டே இருந்துச்சு நா ஒ கல்யாண சமயத்துல ஒரேடியோ போறது நிப்பாட்டிக்லா அதுக்கப்றோலருந்து
ம்
அப்டியே போய்ட்டு இருந்துச்ன்னா நீயு நேரா அங்க போய்ட்டு வந்துருக்க கூட வாய்ப்பிருக்கு
ம்
என்ன
ஹலோ
ஆக்சுவலாக உனக்கு ஸ்கோப் இருக்கு பாஸ்
அது மாதிரி நல்லா பிஸியா போதா அவளுக்கு நஜினாவே ரொம்ப நஸ்ரினுக்கு நெறைய ஆட்டஸ் வருது போல
அவளா போய் பேக் பண்ணிட்டுருக்கா உக்காந்து
ஆமா அவளு தா பேக் பண்றா பின்ற வேற யாரு பண்ணுவா ஆள் வச்சிருக்காலா என்ன
அவ அப்ப அவுங்க அப்பா கடைல இருந்துதான எல்லா ப்ராடக்ட்
அவ அப்பா கடைல இருந்து இவ வாங்கிட்டு வந்துருவா போல மொத்தமா வாங்கிட்டு வந்து இவன் வந்து இந்த பேக்கேஜிங் க்லா வந்து வாங்கணும்ல திங்ஸு என்ன அம்மா எனக்கு கால் பண்ணுது நார்மல் கால் பண்ணுது நார்மல் கால் பண்ணுது
இப்ப என்ன பண்ண நம்மோ
மெசேஜ் பண்ணி உட்டுருவ
மெசேஜ் பண்ணாளு அம்மா பாக்காது கார் ஓட்டி ம்
அதா நா என்னாங் அதா அந்த மாரி நெறையா ஆர்டர்ஸ் வருது போல அவ வந்து ஒரு ஃபோட்டோல போட்ருந்தா
தா
ம் ம்
அதாவது நாங்க நல்லாருக்கோன்னு காட்டிக்கிடுதா
ம் நா ஹாப்பியா இருக்கே அப்டின்றத காம்ச்கிறா நா ஏதோ ஒன்னு அச்சீவ் பண்ணிருக்கே நானு அச்சீவ் பண்ணிருக் க்கே அப்டின்றத காம்க்கிறா
அம்மா இன்னொன்னு வந்துட்டு இந்த வீடியோஸ்லா போட ஆரம்பிச்சோன்னே அம்மா சொல்லுச்சு நான் நென ச்சே சாட்டு வந்துட்டு இந் மாரிலா சேட்டு நல்லது கீழ கமெண்ட் பண்ணிருக்காங்கலா சூப்பர் மேம் நைஸ் மேம் அப்டி இப்டின்னு
அவனு ஃபுல் டைம் இததா பண்ணிக்கிட்டுருக்கா நெனைக்கே அவனுக்கு வேற வேல இல்லயோ என்னமோ ரெண்டு பேரு சேந்து இதயே தொழிலா பண்ணிட்லான் முடிவு பண்ட்டாங்க நெனைக்கே
அப்டிதா நானு நெனைக்கே அவேன் வந்துட்டு பண்ணைல வேல பாக்கலன் நெனைக்கே இப்போ
ம் அப்டித்தா நெனைக்கிறே அவேன் அவேன் சொல்தான்ல்லா வீடியோ மாமூண்ட்ல போய் எடு க்றா ய அங்க ஆ டெய்லில்லா இல்ல வீடியோ போட்றப்ப மட்டு அங்க போய் எடு த்துட்டு வந்துருவா போல மேக்ஸிமம் இங்கதா இருக்கே அப்டினா ம் ஹும் அம்மாட்ட கே ட்ரு அம்மா கேட்டுச்சு எங்க இரு
ஆ ஹா நா ரிஹானாட்டா பேசம்போது அவ சொல்லுவா அப்பாடி செடி வருவாங்க வீடியோ எடுக்கறதுக்கு அன்னக்கி நா அவள்ட்ட பேசிட்ருக்கு வரகா போல சேட்டு அவளு சேட்டு தா வீடியோ எடுப்பானா
ம்
அண்ணிவா சேர் நீங்க எடுங்க எடுங்க அப்டின் ரூமுக்கு போய்ட்டு ப்ரெண்ட்ட பேசிட்ருந்தா
ம்
ரெகுலரா இல்லாட்டியு அடிக்கடி வரா
ஆ அதா வீடியோ எடு க்கதுக்குன்னு போறாஹ போல வீடியோ அங்கதானே நல்லாருக்கு ஊடு நல்லாருக்கும்முலா ஆ அங்க போய் வீடியோ எடுத்துட்டு ம் இங்க எடிட் பண்றதுக்ல்லா எல்லா வச்சிருக்கானா
ஆ
இந்த மாரியா
ம்
ப்போ இவுரு போட சொல்லிட்டே இருக்காரு என்னய முன்னாடிருந்தே சொல்லிட்ருக்காரு ஆனா இப்போ
ஓன்ட்ட நாங்கல்லா எப்போழன் சொல்ட்ருக்கோ நா அம்மாலா எவ்ளோ ஆண்டு சொல்லிருக்கோ
ம்
ஷரா யார்ல்லாமோ பண்ணாங்க பண்ணாங்கன்ம்பியா
அக்ஷரா பண்றா அக்ஷரா வந்துட்டு இந்த மாரி வி க்றதுக்குல்லா பண்ணல அவ வந்து ஆ அவ நறைய டிப்ஸ் குடுத்துட்டே இருப்பா இப்பதா கொஞ்சோ ரீசெண்ட்டா அவளோட க்ளைண்ட்ஸ்ல்லா வந்து சொல்லிருப்பாங்கல்ல அக்ஷரா மேம் வந்து எனக் கு நல்லா பண்ணாங்க அப்டி சொல்லி ஒருத்தர் வந்து வீடியோ போட்ருக்காரு வீடியோ சொல்லி அனுப்பி வுட்ருக்காரு கேட்ருப்பா போல ஆ ரிவ்யூ கேட்ருப்பாங்கல்ல அந்த மாரி வீடியோவா கே அனுப்பி வுட்டுருக்காரு டிவ சொல்லி அக்ஷரா மேம் வந்து ட்டு நறையா கைட் பண்ணாங்க ரொம்ப ச ஃபாலோ பண்ணாங்க ம் நா ஆனால நா வந்து பத்து கிலோ என்னமோ கொறச்சிருக்காரு போல என்னன் இவ்ளோ ஹாண்டு கொறச்சிருக்கே இவ்ளோ இது இருக்கு ரிசல்ட் இருக்கு அப்டின் எல்லாமே அவர் சொல்லி போட்றா அத போட்ருந்தா அந்த மாரி போட்டா ஓகேப இது நீங்க வாங்குறீங்கன்னா அப்டி ஆயிருவீங்க அதா குப்பை மெனி சோப்புக்கு போட்டுருந்தா பாரு
ஆ என்னோட கை
எ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு வந்துட்டு க ஏ ட்ட ஃபோன் பண்ணி கலாய்ச்சிட்ருந்தாலுங்க எவ குப்பை மேனி சோப்புக்கு இவ்ளோ வெளம்பரோ போட்டு நா எங்கேயுமே பாத்தது இல்லவே
செரி செரி அம்மாவே சொல்லுது ஃப்ரீயா வருது சாம்பிள் ப்ராடக்ட் ஃரீயா வருதுன்னு தா தாம்பலத்திலயே போட்டுருக்காக
ம் அதயே ஒரு வெளம்பரமா ஆக்கிட்டா பாத்தியா ஆ
ஒன்னு அவ அவ தா யூஸ் பண்ணா ஆன
ம் மேபி யூஸ் பண்ணலா நா அதுக்கப்புறோ யூஸ் பண்ணி பாத்தே நல்லாதா இருந்துச்சு
நா நானு யூஸ் பண்னே நல்லாதா இருந்துச்சு அம்மாட்டையு சொன்னே நல்லா தாம்மா இருக்கு இந்த சோப் பு வந்த சாம்பிள்
ம் ம் இந்த ஷாம்பூ தா கொஞ்சோ இதா இருந்துச்சு ஷாம்பூ வந்துட்டு ரொம்ப அ ரொம்ப நேரோ தேச்சாதா போகுது ரொம்ப ஆயில் போ மாட்டேக்குது அந்த மாரி விஷய போட்டா அதுவு நல்லா தா இருக்கு ஹர்பல் ப்ராடெக்ட்ன்னா அப்டிதான இருக்கு ஆ நானு அதுக்கப்புறோ ஹர்பல்லா மாறிறுவோ அப்டின்னு நெனச்சிட்டு இருக்கே
நானு குப்பை மெனி சோப்பு வாங்குவோமான்னு யோசிச்சே
ம் அது மாரி நெறைய பேரு ஆக்சுவலா சித்தால நெறைய நல்ல ப்ராடக்ட்ஸ் இருக்கு யாரு வந்த அளவுக்கு வாங்க மாட்டேக்கிறாங்க அத யூஸ் பண்ணி பாத்ததுக்கு அப்புறோ எல்லாரு வாங்கதா செய்வாங்க ஆனா என்ன காஸ்ட்லி ரொம்ப இ காஸ்ட்லினால நெறைய பேரு வாங்க மாட்டாங்க கடைக்கு வரவங் ஆமா நார்மல் சோப்ப விட அது காச்ட்லில ஹமாம் சோப்பு வெரு முப்பது ரூபா தா குப்பைமெனி சோப்பு அறுவது ரூவா இருக்கு அறுவதுருவா எழுவதுருவா இருக்கு யாரோ அவ்ளவா வாங்க மாடாங்க சே மாமா கடைக்கு வறவங்களே அப்டிதான சொலுவாங்க மருந்தெல்லா ரொம்ப காஸ்ட்லியா இருக்கு அப்டிம்பாங்க
ஆமா அது ஒரு செட்டா வேர கொடுப் பாகலா
ம் ஆயரூவா ஆயரூவான்ட்டு எல்லார்ட்டயு வாங்கிருவாங்க
ஆமா ஆயரூவா ரெண்டாயி அம்மா மாரி ரெண்டாயிரூவாய்குலா வித்துருக்கே
ம்
ம் நீயாம்பு ஒரு மெடிகல் வைக்ககூடாது
ம் இங்க எக்ஸாம் படிச்சு
ஆக்சுவலா உங்க சாரீ நெறைய பேர் வச்சீட்டு ஓடாம இருகாங்களோ
எங்க சாராம்மா அத்தா எனக் தெரில இத்தன வர்ஷமா வெச்சுருக்காரு அவங்க கடல்லா ஏ ஓடனுமாட்டேங்குதுனு தெரில பேஷண்டே அவ்ளோ வர மாட் டாங்க மாமா கடைக்கு அப்டி குமி குமிராங்க பேஷன்ட்டு
ஆ குனிவாங்களோ
ம் ஆமாப்பா குமிறாங்க அவ்ளோ பேர் வராங்க படிக்காதவங்ளுக்கு இவ்ளோ மவுசு படி சோ உங்ளுக்கு வேஸ்டு வேஸ்டா ஒரு ஆளு வரமாட்டேக்கு
ஹூம் ஆ நல்லாபா எல்லாத்தையு ஏற்படுதி கொடுதுருக்லா
ம் மாமா வந்து ஒரு பிஸ்னசா தா பாக்கு இந்த பேஷன்ட்ஸையுமே ஆ காசு வாங்கிட்டு மருந்து குடுகுறது அப் அப்டிதான பாக்குது எங்க சார் அப்டி பாக்க மாட்டாரு
எவங்களு
ஒரு நோய கொணபடுதணமா போனமா அப்டின்னு நோய கொணபடுதணு ணு அப்டின்னு நெனபாரு அதுமேரி அவங்க பேஷன்ஸ் எல்லா ரிவ்யூ வச்சிருபாரு இவுங்களுக்கு இந்த மாரி இருந்துச்சி பிஃபோர் இருந்தது சொரியாசிஸ் இருஞ்ச்சினா ஃபர்ஸ்ட் அவங்க கைய ஃபோட்டோ எடுத்துடுவாரு அத எடுத்து அவங்க வர திருப்பி திருப்பி வேர செக்கப் வர வர
அப்டியா இருக்கு அழவாட்டுக்கு
அதா‌ தெரில அவர்லா சோசியல் மீ தெரிஞ்சி வந்தாகன்னா மேபி அவுங்களுக்கு லய நெறைய பேர் வரலா
ஆமா அப்றோ
அவருக்கு ஓரளவு
இவ ஆக்சுவுலா நர்சிங் டாக்டர் மாரிலா பண்ல வெளம்பரந்தா பண்ணிகிட்டு இருக்கா
ம்
டாக்டர் ஒன்னு பேசலையா அவ்ளவா அதாவது இந்த மாரி இருகுன்றத சும்மா சொல்ட்டு மேக்சிமம் வெளம்பரந்தா
ம்
எல்லா வீடியோலயுமே ஒரு ப்ராடக்டதான காட்டுதா
எல்லாரயு எப்டியாது வாங்க வச்சிறணு அப்டின்ற ஒரு மோட் டிவ்ல பண்ணிட் இருக்கா ஆனா அது ஆனா அது ஒர்க் அவுட் ஆகுதுல்ல செல பேருக்குதான ஒர்க் அவுட் ஆவு ம்
இல்லயா ரீச் ஆய்ட்டா ஒர்க் ஆடு ரீச் ஆவுறதுக்கு இவேந்தா நெறைய பண்ணிருக்கா நெறய பேர் ஃபாலோவர்ஸ்லா ஏத்தி குடுத் துருப்பா எதாவது பண்ணிருப்பா இவே
ஆனா மேக்சிமம் கமண்ட்ஸ்லா நெறைய வருதே எவ்ளோ பேரு பண்றாங்க இத
பண்ணி குடுத்துருக்கா அந்த அவன வ ஒரு மேகசின்ல இவந்தா போட சொல்லிருக்கா
ம்
இந்த மாரி இவள பத்தி போடுங்க அப்டின் அதனால தா போட்ருக்காங்க
ஆமா அந்த ஐடியால்லா இவந்தா குடுத்துருக்கானோ
ஆமா இவனு அதிரிகானா
ம் அப்பறோ அந்த இது எப்டி போனாங்ளா ஏதோ கேம்ப் போனாங்கல்லா அது இவள வந்து கூப்ட்டாங்களாமோ நீங்க வாங்கன்ட்டு
அது இவள வந்துல்லா கூப்ட்டுருக்க மாட்டாங்க அம்மா மாமா யாராவது சொல்லி வச்சிருகுமா என்னன்னு தெரில அத நா ரிகானாட்ட கேக்கே என்ன பேசம்போது
ம் அது ஆக்சுவல டி வி கே கட்சில இருந்து நாங்க போயிருக்கேன்ல அல்ரெடி மா அது மாமா பண்ணதுனால போனோ ஆமா
ம்
அந்தர் கேம்ப் போடுறதுனால யூஸ் எல்லா கெடையாது ஆனா நம்மளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது கிஃப்ட் குடுத்தாங்கல்ல அதுதா
அதுதா சேல்ரியோ
ஆமா கிஃப்ட் ஒரு சால்வை சேரி அதையாவது வாங்கிட்டு வருவோம்லா ஒண்ணுமே வாங்காம இருக்க